ஹலோ அ சொல்லுங் மேடம்
ஹலோ
ஆஹ் மேடம் கேக்குதுங்களா
ஆ கேக்குது ப்ரோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக் ருக்கீங்களா
ஆ நல்லாருக்கோம் மேடம் நீங்க
ஆங் நல்லாருக்கொம்
ஓகேங் மேடம்
இப்ப நம்ம வந்து வாழ்க்கையில வந்து தினசரி அன்றாட லைப் வீட்ல என்ன நடக்கு அத பத்தி கொஞ்சம் பேசிக்கணும் பேஸ் னு நெனைக்கிறேன் நான கூட ஷேர் போன் பண்ணு
ஆஹ் சொல்லுங்க மேடம்
உம் கும்
ஹாலோ சொல்லுங்க மேடம் அஹ்ஹ் சொல்லுங்க மேடம்
ஹலோ நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஆஹ் கேக்குது பேசவானா இப்போ வந்து நம்ம நம்மனோட வாழ்க்கையில வந்து தினசரி என் என்னென்ன பழக்கம் அன்றாட இருக்கு சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து நம்ம என்னன்னா நல்ல பலக்கருத்தங்களும் வந்து நம்ம வந்து டே டுடே லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணணும் என்னன்னா நம்ம தினமும் அதிகாலைலா எழுந்து பிரஷ் பண்ணனும் குளிக்கணும் பஸ்ட் எந்திக்கிறதுனா இ இப்ப யார்டயுமே அது கிடையா அந்த கால எந்திரச்ச உடனே கால எந்தச்ச உடனே குளிப்பாங்க பிரஷ் பண்ணுவாங்க குளிப்பாங்க அதுக்கு பிறகு காலை உ வந்து கரெக்டா எட்டு மணிக்கு சாப்பிடுாங்க அப்புறம் பள்ளிக்கு செல்வோம் வேலைக்கு க்கு போறவங்க வேலைக்கு போவாங்க இந்த மாதிரி இருக்கும் ஆனா பள்ளிக்கு போயிட்டு பள்ளியில உள்ள ஆச ஆசிரியர்கள் எல்லாம் நம்ம வந்து மதிப்போம் நல்லா படிப்போம் அவங்களுக்கு குரு குட் மார்னிங் சொல்லி வணக்கம் சொல்லுவோம் எல்லாம் சொல்லுவோம் ஆனா இப்போ உள்ள காலத்து குழந்தைட்ட வந்து இந்த மாதிரி தினசரி பழக்கவழக்கம் இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இல்ல ஏன்னா அவங்க லேட்டா தூங்குறாங்க லேட்டாதான் எந்திக்கிறாங்க காலையில சாப்பாடு எல்லாமே மதியமா சாப்பிடுறாங்க ஆசிரியரகள் எல்லாமே மதிக்கிறதுக்கு து ஏன்னா நம்ம வீட்டுல உள்ள என்ன சொல்லுவாங்க அந்தந்த பாடத் வந்து நம்ம வீட்டிலயே உக்காந்து படிச்சு ச்சு அம்மா அப்பா எல்லாமே வீட்டு படத்தை வந்து முடி ப்பா ஆனா அந்த மாதரி காலகட்டத்தை விட்டுட்டு இப்போ எல்லாமே டியூசன் அந்த மாரி போறாங்க
ஓகே மேடம்
இத பத்தி அவனுக்கு கருத்து சொல்லுங்க
மேடம் டியூசன் போறதே இப்போ வழக்கம் தான் மேடம் இப்ப நான் நானே டியூசன் போய் கடைசில டென்து பிளஸ் டூ மட்டும் தான் நான் ரேங்க் எடுத்தது அதாவது பப்ளிக் பரிட்சலதான் பாஸ் ஆனதே டியூசன் எடுக்கிறது அது நல்லதுதாங்க மேடம் இப்போ அவைங்க வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஹ ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னா இப்போ மொபைல் வேணுங்குறது கட்டாயம் ஆயிடுச்சு அதுல இருந்து அவைங்க என்ன எடுத்துக்கிறாங்களோ நல்லதா எடுத்துகிட்டா நல்லது கெட்டதா எடுத்துகிட்டா கெட்டது அந்த மாரி மொபைல் தான் காரணம் எல்லாமே மதிக்கிறதுல எல்லாமே மொபைல் பாத்து இந்த மாரி கெட்டு போறாங்க மொபைல்
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதான் ஆனா நம்மளோட அன்றாட லைஃப் நம்மோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுதே நைட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்காம போன் பார்க்குறது இதனால வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க லேட்டா தூங்குறாங்க லேட்டா எந்தி வக்கிறாங்க லேட்டா சாப்டுறாங்க அந்த எல்லா பழக்க வழக்கமே டெய்லி லைஃப்ல வந்து சேஞ்ச் ஆகுதே
சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ அந்த பசங்கள சின்ன வயசுல இருந்தே ஏதாவது போர்ட்ஸ்க்கு நீங்க கலந்து அத கலந்துகிட்டு கிட்டாங்கனா பின்னாடி ப்யூச்சர்ல நமக்குதான் ப்ராபிட் அதாவது அந்த விளையாட்டுல கொஞ்சம் கவனம் செலுத்தி செலுத்தனாங்கன்னா படிப்பு படிப்பும் கொஞ்சம் கவனம் வரும் விளையாட இன்ட்ரெஸ்ட்டா இருக்குறவங்களுக்கு படிப்பு நல்லா வரும் மேடம் அதுதாங்க மேடம் இப்போ எங்காவது நம்ம எஜுகேஷன் இப்போ பத்தாவது பத்தாவது வரைக்கும் நல்லா ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுறாங்க பத்து பன்னெண்டு நல்லா விளையாண்டு நல்லா சர்டிபிகேட் நிறைய வச்சிருக்காங்கன்னா ஆஹ நார்மலா அங்க ஃபுட்டு கரெக்டா எடுத்துப்பாங்க அஹ எந்த ஒரு கெட்ட விஷயம் இருக்காது டைம் இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன் போன் யூஸ் பண்றதுக்கு டைம் இருக்காது படிக்கிறதுக்கு மட்டும் தான் டைமு ஸ்போர்ட்ஸ் பிளஸ் எஜுகேஷன் ரெண்டுந்தான் மஸ்ட்
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான் இப்ப எங்க வீட்லயே பொறுத்தளவு பாரத்தீங்கன்னா ஆஹ முந்தி வந்து யோகா கிளாஸஸ் போயிட்டு இருந்தாங்க பட் அ மார்னிங் போற டைம் இல்ல அதனால ஈவ்னிங் நைட் போல எ எயிட் டு நைன் ஓ கிளாக் வரை போவாங்க போய்ட்டு வருவாங்க அதுமே என் பொண்ணு ரெண்டு அஹ சின்ன பொண்ணு வந்து ரொம்ப அழுவா நான் போகமாட்டேன் யோகா பண்ண மாட்டேன் நீங்க என்னைய வந்து யோகா அனுப்புறீங்க டியூஷன் அனுப்புறீங்க அவ என்ட கேக்குறா நீங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணுனீங்களா அப்டின்னு கேக்குறா என்னை வந்து டிவி பார்க்க விடமாட்டிங்க இங்க நம்ம மழந்த காலம் வந்து ஏன் ஸ்கூல் போனோம் படிச்சோம் விளையாண்டோம் அந்த மாரி இருந்தோம் டிவியே லைஃப் கிடையாது ஆனால் இப்போ உள்ளவங்க டிவி மொபைல் எல்லாம் பார்க்குறாங்க இப்போதும் நான் சொல்லுவேன் ஆனால் இப்போது வந்து ஈவ்னிங் பண்ணுறதை விட அது ஏர்லி மார்னிங் பண்றது வந்து உன்னி வந்து ரொம்ப வர இருப்ப ரொம்ப சுறுசுறுப் இப்ப தான் சொல்லி் கொடுக்குறேன் ஆனாலும் லேட்டா நான் இப்பமும் அவுங்களை எழுப்புறேன் எந்தரீங்க இப்ப ந்து லீவு ஆ இப்போ லீவ்ல இருக்கிறாங்க இருந்தாலுமே செவன் ஓ உலக எழுப்புவேன் எந்திங்க எந்திங்க எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு யோகா பண்ணுங்க சொல்லுவே ஆனாலு பண்ணுவாங்க அழுதுகிட்டே உக்காந்து பண்ணுவாங்க பண்ணிட்டு ரீப்ஃரெஷ் ரெப்ஃபிரேஷ் ஆய்ட்டு வாங்க அதுப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடே தருவன்னு சொல்லவே நா ஏன்னா அந்த பழக்கவழக்கத்தெலா எப்பவுமே சொல்லி கொடுத்தா மட்டும் நான் அவங்க பெரியவங்க வயசுல வந்து அந்த ஃபாலோ பண்ணுவாங்க
மேடம் இப்போ நீங்க ஒரு நீங்க அ அவங்க வேண்டாம் வெறுப்பா பண்றப்போ நாம்ப கட்டாயப்படுத்துறது அது செட் ஆகாதுங்க மேடம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டிவி பாக்குறாங்கன்னா அவங்க பிடிச்சது எது பாப்பாங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி பாக்கறாங்கனா அந்த அந்த இதுவ அந்த இதுவ நீங்க தாட்டி சொல்ற ஸ்போ்ட்ஸ் மெயின் கிரிக்கெட்டு் டென்னிஸ் இந்த மாதிரி இருக்கும் அது எது வரியு பாக் அப்பாவே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் நீங்க வேணா நம்பிக்கை இல்லைன்னா ஏதாவது கோர்ஸ் பாரு அப்புடின்ட்டு நீங்க செக் நீங்க வேணா செக் பண்ணுங்க அந்த கோர்ஸ் அந்த பொண்ணுக்கு புடிக்கும் நீங்க வந்து நீங்க அதுக்கு இந்த சம்மர் லீவுக்கு அந்த விளையாட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கு அனுப்புச்விட்டீங்கன்னா பட் ப் ஆ பெட்டரா இன்னும் வருவாங்க அது என்னோட ஆ என்னோட ஐடியாங் மேடம்
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதா ஏன்னா இப்ப வந்து வீட்டுல வந்து வீட்டு படக்கல படிச்சுப்பாங்க அப்புறம் தினசரி உள்ள வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு அதுக்கு பிறவ அதுக்குன்னு நேர ஒதுக்கி வெளாண்டாங்கனா அவங்களோட லைப் ரொம்ப ஆக்டிவிட்டிவா சுறுசுறுப்பா இரு காங்க ஆனா அவங்க படிக்க அங்க படிக்கிறதே படிக்கயே படிக்கணும்னு சொல்லி படிக்கப்போ இப்போ அவங்க எப்டி ஆய்க்ட் கன்டிப்பா இருப்பாங்க ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க கை கை கால் எல்லாம் சுத்தமா கழுவி அதெல்லாம் அந்த மாதிரி பழக்க வழக்க உங்கள இருந்தா மட்டுந்தா இப்போ நா சொல்ற கால ஸ்கூல் போறங்க மதிய லஞச் சாப்பிடுறாங்க கை கால் கழுவுற வெளியில போயிட்டு வந்தோனே கை கால் கழுவுற பழக்கவழக்கங்களை இருந்தா மட்டும் தான் அவங்களக்கு டே டுடே லைப்ல இருந்தா மட்டும் மட்டு தான் அவங்க வந்து ஹைஜீனிக்கா இருக்க முடியும் ஏன்னா பெரிய இப்ப உள்ள காலத்துல அந்த காலத்துல வந்து லைட்ட பெ ரியவங்க நம்ம கால் பட்டாலே சாரி இதே நம்ம கால் பட்டாலே சாரி கேட்டு தொட்டு கும்புட்டு போவோம் ஆனா இந்த காலத்துக்கட்டத்துல ஏதாவது ஒல தொட்டு அப்டிதா சாரி கூட சொல்ல மாட்டாங்க ஒரு சிலவுங்க
உஹம் ஆமாங்க மேடம் இப்ப பப்ளிக்கா பாத்தீங்கன்னா அது சாரி சொல்லுவாங்க ஹ பசலா பார்த்தா அதுக்கு சொல்ல மாட்டாங்க
ஆஹ் என்ன அது பண்ண மன்ன இப்ப நா நம்ம காலத்துலா அம்மா பக்கத்துல இருப்போம் பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா கால் அவங்க மேல போடுறதோ கால் அவங்க பக்க நீண்டி இருக்கிறதோ அந்த மாரில்லாம் நம்ம செஞ்சது கிடையாது நம்ம ஸ்டைல் இதுவரைக்கும் அம்மா அப்பாவை மதிக்கிறோம் ஆனா இந்த கெழந்தைல மேல ஏறி உட்காருவ ஏன்னா அவங்களுக்கு ஒதுந்த நம்ம வந்து இப்ப நம்ம வந்து ஓவரா வந்து ஃப்ரீட கொடுத்தநாள மட்டும் தா இந்த மாரி பழக்கவழக்கங்கலா அவங்கள் இந்த மாரி தினசரி பழக்கவழக்கங்கலா சேஞ்ச் ஆகுது அதிக வாய்ப்பு குடுத்துட்டோமோ போனது
இல்லைங்க மேடம் நீங்க ஒரே ஒரே ஒரு இதுதான் ஸ்போர்ட்சுக்கு இம்பார்டன் கொடுங்க பிளஸ்சு படிப்புக்கு பஸ்ட் மார்க் எடுக்காட்டி ஆவரேஜா ஒரு அஞ்சு குள்ள வர மாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணாம அஞ்சு குள்ள வந்து தோழர் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கநா ரெண்டு லைஃப்லையும் கொஞ்சம் பெட்டரா வருவாங்க நாளைக்கு இந்த சர்டிஃபிகேட் காலேஜ் போய் சேர்ந்தாலூமே ஸ்போர்ட் கொட்டலா எடுத்துப்பாங்க பின்னாடி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரலோ ஸ்டேட் கவர்மெண்டோ ஏதாது வேலைக்கு வாய்ப்பு இருக்குங்க மேடம் அதுதா என்னோட எக்ஸ்பர்ட் பீலிங் எனக்கு நா ஒரு கிராமத்து இருந்து தா வந்தே என்ன கைட் பண்ணிருந்தாங்கன்னா நா இந்த கவர்மெண்ட் இது இருக்கு நா தனியா வர மாட்டி நா ரெடியாருந்துருப்பே
ஓகே ஓகே ரைட்டு தான் நீங்க சொல்றது உண்மா நா இப்ப என்னோட லைஃப்ல சொன்ன போனீங்கனா நா வந்து யோகா எல்லா பண்ணது கெடையாது ஸ்கூல்ல அந்த என்னோட காலத்துல வந்து படிப்பு பீட்டி பீரிடு ஸ்போர்ட்ஸ் அந்த மாரிதா இருக்கும் ஆனாயோகாண்ணா கெடையாது இப்போ வந்து என எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரஸ் ஆகுறதுனால தல தலவலி மைக்ரோஸ்கூல்ல ப்ராப்ளம் வந்து அதிகரிக்கனால டாக்ட்ரே சஜஷன் பண்ணது ஏனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கங்க வந்து நீங்க வளந்த விதோ இதோ அதெல்லாமே இப்போ ஒரு தேர்டி ஃபவ் அபொவுக்கு வந்து நீங்க சேஞ்ச் பண்றதுனால அது வந்து உங்களு இதாகமட்டுக்கு இதனால ஓ தலைவலி வருது நீங்க சரியான டைம்க்கு தூங்க சரியான டைம்க்கு சாப்புடுங்க சரியான டைம்க்கு ஏந்திங்க இந்த மாரி உங்க பழக்கவழக்க வந்து மாறாம ஒரே மாரிஇந் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ள பாடியில எந்த ப்ராப்ளமு வராது நீங்க பழக்க வழக்கங்கலெல்லா சேஞ்சாக மேத்தா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது அப்புடின்னு சொல்லி சொன்னாங்க அது நாளய நா யோகா கிளாஸ் போனேன் யோகா கிளாஸ் ஒரு ஒன் இயரா போன அதுப்புறம் என் ஏன்னா குழந்தையளுக்கும் எனக்கும் வந்து பீஸ் கட்டப்போப நறைய ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்ப அத ஒன் இயர் போய் அந்த யோகா பஸ்ட் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கத்துக்கிட்டு இப்பே யர்லி மார்னிங் பை ஓ கிளாக் என்சு நா வந் து பிரெஷ் பண்ணிட்டு நா வந் க்கிங் போயிட்டு ஆஃப் நவர் வந்து யோகா பண்ணுவேன்
ஹலோ
ஆஹ் கேக்குதுங் மேடம்
இதே மாதிரி நம்மளோட கெழந்தங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே கரெக்டா கொண்டு வந்தா அவங்களோட திரசரி ஏர்லி மார்னிங் எந்திச்சு அவங்க ஏர்லி மார்னிங் எந்திச்சாலே எல்லா பழக்க வழக்கமும் எல்லாம் கரெக்டான நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து அமைஞ்சு அந்த மாரி பண்ணப்போ வந்து நம்மளுக்கு த அவங்களோட பழக்கவழக்கத்துலெ ருந்து நல்லா ஒழுக்கமான பிள்ளயல்லா வளர்க்க முடியும்னு நா சொல்ல வருவேன்
ஓகே மேடம் ஆ என்னோட பாயிண்ட் ஆஃப் ல பாக்கும்போது ஸ்போர்ட்ஸ் ஆ புடிச்ச என்ன ஸ்போர்ட்ஸோ அதுல எது இன்ட்ரெஸ்ட் காட்டனாங்கன்னா
ஓக்கே ஓக்கே நீங்க சொன்ன மாரி அவங்கள போஸ்லயும் சேத்து வுடுதேன் மக்கள் பண நேரங்கள் வந்து முடிந்துவிட் தது
இட்ஸ் சோக்கேங் மேடம் தேங்யூ